ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது மேம் மேம் குட் ஈவினிங் மேம்
ஆ குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லா நல்லா இருக்காங்க மேடம் அப்பா அம்மா எல்லா நல்லா இருக்காங்க மேடம்
ஆ எல்லாரு நல்லா இரு க்காங்க உங்க ஃபேமிலியில எல்லாரு நல்லா இருக்காங்களா ஆ வர்க்கலா எப்டி போகுது
மேம் நம்ம ஸ்டாப் நர்ஸ் முடிச்சிருக்க மேடம் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கற மேடம் ஒரு எட த்ல ஆவ் அ மேம் இப்போ நமக்கு நைட் டியூட்டி மேடம் போமனக்கா
ஒர்க் லோடு ஜாஸ்தின்னு சொல்றீங்க ஐயோ நானு அதாங்க
அத செரி செரி மேம் நம்ம எங்கேய மேடம் ஒர்க் பண்றோங்க மேடம்
ஆ ஒரு இன்டர்ன்ஷிப் தா பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஒர் பவுடர் கம்பெனியில மீன்ஸ் இப்போ சக்தி மசாலா அது மாலு ஒரு கம்பெனில வேற ஸ்டேட்டான அந்த மாரி கம்பெனியில தா பண்ணிட்டுருக்க
ஓகே ஓகே மேடம்
ஓகே அ கொஞ்சம் வால்யூம் ரேஸ் பண்ணி வப்பிங்ளா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்
மேம் இல்ல மேம் வால்யூம் புல்லா இருக்கு மேம் இப்போ ஓகேவா மேம்
ஆ ஓகேங்க ஓகேங்க
ஆ சாரி மேடம் மேம் இப்ப பாத்தீன்னா மேடம் ஆ மேம் இப்ப பாத்தீங்னா மேம் உங்க ஒர்க்கு வந்து எப்டி மேடம் குடுக்கிறது ஃப்ரீயாவோ இந்தவுர்லா இருக்கு ம ம
ஃப்ரீ ஹவர்சே கெடையாது ஆக்சுவலி பாத்தீங்னா சாப்புட்டு வந்து பிரேக்காச்சு குடுப்பாங்க ஒன் டு டூலா குடுப்பாங்க செல கம்பெனில நமக்கா இருந்ததுனா சாப்ட்டு ட்டு வந்த உடனே நாங்க சொ சொல்லுவோ மேனேஜர் கிட்ட மீன்ஸ் ஹச்ஆர் கிட்ட சொல்லுவோ சும்மாதானே இருக்கோ ஃப்ரீ பிரேக் பீரிடலா யார் சொன்னா இது பிரேக் பீரியடு எதோ ஒன் ஓ கிளாக் சாப்ப முடிச்சிட்டீங்களா சாப்ட்டு முடிந்து வந்து வொர்க் பாக்கணு அப்டியெல்லா சொல்லுவாங்க ஒர்க்லோடு ஜாஸ்தி தா என்னங்க
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லிருப்பாங்களா மேடம் அதாவது நிபந்தனைகள் சொல்லி
எதுவுமே சொல்லலீங்க அந்த மாரி சொல்லியிருந்தா தா தப்பிச்சுருப்போமே
அதா அதா மேடம் இப்ப நமக்கு அதா மேடம் இப்ப நம்ம க்கு பாத்தீங்கன்னா மேடம் நமக்கு வந்து டூ வர்ஸ் இல்லன்ன ஒன் அண்ட் ஆப் ஹவர்ஸ் குடுப்பாங்க மேடம்
சேரிங்க பாக்கி ஒன் அவர் ஒர்க் எடுக்கணு
இல்ல மேம்
தா அப்டி சொல்லுவாங்க
இல் இல்ல மேம் இல் அதா மேடம் இல்ல நமக் கொஞ்சோ கொஞ்சோ நமக்கு சீனியர் சு சுப்பீரியன் வந்து நல்லா கொஞ்சோ ஃப்ரீயா வெள்ல லெவல்ல பண்ணுவ ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் மேடம் எப்டினா மேடம் ஃபேஷன்ட் வந்து வந்தாலு வராட்டாலு நமக்கு எதோ ஒரு வேல இருந்துட்டே இருக்கு மேடம்
ஆமா ஆமா நீங்க மீன்ஸ் அத கிளீன் பண்றது அந்த மாரி மீன்ஸ் இன் பேஷன்ட் அவுட் பேஷன்ட்டோட ரெக்கார்ட்ஸ் செக் பண்றது அந்த மாரி டாக்டர் இந்த சம்மரி வாங்க அந்த மாரி நெறயாருக்கு எங்கள விட ஆக்சுவலி டாக்ட்டரு ஒர்க்கு தா ஒரு மாரி புடிச்ச வேல தெரியு பாத்தாலே மீன்ஸ் டாக்டரா கூட இருந்துடலாங்க ஆனா நர்ஸா இருக் கூடாது
அதா மேடம் இப்ப கண்டிப்பா மேடம் மேடம் இப்ப அத பாத்து இத்தன மேடம் நா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ண எடத்துல வந்து மான்சண்டு சிட்டி சிட்டின் சொல்லி கேள்விப்பட்டருக்கீங்கள
மன்ஷன் சிட்டிங்ளா ஆ கேள்விப்பட்ருக்கங்க
ஆ மேம் இப்ப அந்த ஊர்ல மேடம் நா ஒர்க் பண்ண மேடம் இப்ப பாத்தீங்னா மேடம் நமக் இப்ப ஒரு பெரிய பெரிய ஆஸ்பிட்டல தா மேடம் ஒர்க் பண்ணுன பாத்தினா ஒரு எம்பளாய்ஸே பாத்தினா ஒரு ஒரு ஒரு சிப்ட்டுக்குன் பாத்திங்கனா உங்களுக்கு ஐநூறு பேர் பக்க வரு
ஆடாடா ஐநூறு பேர்லா இருப்பாங்க இல்லைங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸா தா இருக்கு
ஆமா மேடம் ஹவுஸ் கீப்பிங்ஸு பிளஸ் வந்து நம்ம எம்ப்ளாய்ஸு டாப் நர்ஸு ஆபிஸ் ஸ்டாப்ஸ்ஸு ஆமா மேடம் டாக்டர்ஸ்ஸு ஆமா எல்லாமே சேத் து பாத்தீனா உங்களுக்கு யர இந்த மாரி இருக்கு வரு மேடம் ஒரு சிப்ட்டுக்கு இப்ப ஈவினிங் வந்து இப்ப ஹவுஸ் கீப் வந்து மாறுவாங்க மேடம் இப்ப அவங்க ஒரு ஷிப்ட் வந்துருவாங்க அதா மேடம் இப்ப நமக்கு வந்து ரூட் ஆமா மேடம் டியூட்டி அவர்ஸ் பாத்தினா ஷிப்ட் டியூட்டினால கொஞ்சோ லிபரளா இருக்க
ஆனா உங்களுக் கொஞ்சோ ஷிப்ட் டியூட்டினால கொஞ்சோ சந்தோஷப்படுங்க இல்லைனால ஒர்க் கே பண்ண முடியாதுங்க காலைல இருந்து நா நைட் வரைக்கெல்லா
அதா மேடம் அதுலயுமே நமக்கு ரிலீவ் பண்ணி விடுற விடுறதுக்குள்ளயே மேடம் டூ அவர்ஸ் கழுச்சு தா விடுவாங்க ஒன்னன்டாஃப் அவர்ஸ் டூ அவர்ஸ் கழுச்சு இல்ல மேடம் வெளில விடுவாங்களே ஆமா மேடம் ஹேண்டோர் கண்டிப்பா மேடம் ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு மேடம் இவங்க பே பேசண்ட விட
தேவ அவங்க வேலய முடிச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட்டு் தா பாக்குறாங்க அவங்களுக்கு அது பண்ணி குடுக்கணு நம்ம கிட்ட வேல வாங்குறாங்க கொஞ்சோ காச குடுத்து நெறய வேல வாங்குறாங்க இ
அதா மேடம் இப்போ மார்னி்ங் டியூட்டி நைட் டியூட்டிடோட ஃப்ரீயா பாத்துர்லா மேடம்
மார்னிங் டியூட்டியா பேஷன்ட் ஜாஸ்தியா இருப்பாங்க இல்லைங்க
ஆமா மேடம் ஹேண்டர் குடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகயில நைட் டூட்டி முடிஞ்சிடு மேடம்
ஐயோ ஆமா நைட் டியூட்டி சேர்த்தியே பாத்திரலா போல
ஆமா மேடம் ஆமா மேடம் அது நம்ம நம்மள் ட்ட வந்து நம்முடைய கொளிக்ஸ பாத்தீங்கனா நம்ம ஸ்மைல் பண்ணிட்டே பேசிட்டு போயிருவாங்க மேடம்
ஆமா நமக்கும் ஒரு நோ சொல்ல முடியாம போயிருங்க
ஆமா மேடம் ஆமா மேடம் இப்ப உங்களுக்கு ஒர்க்கிங் டைம்மம்லா எப்டி மேடம் உங்களுக்கு
நமக்கு நைன் டு ஃபைவ் தேர்ட்டி
ஓகே ஓகே உங்களுக்கு அதா எப்பமே அதே டைம் தா இல்ல மேடம்
ஆ அதேதான்ங்க ஒன்னு வேல இல்லைன்னாலு அங்கயேதா உக்காரணு ஃபோன் பாத் கூடாது அந்த மாரிலா ட்ரையா இருக்குங்க
ஓ கேமரா வச்சிட்டே இருப்பாங்க என்ன மேடம்
கேமரா இல்லனாலு கெச் ஆர் ஆஃபீஸ்கிட்ட கேபினுக்கு முன்னாடி எடுக்கறனால அந்த மேம் வந்து அத பண்ணாதீங்க இத பண்ணாதீங்க நமக்கு சும்மா இருக்கற வேலைனா இப்போ இந்த ப ருத்தி மூட்ட அந்த குடோன்லயே இருக்கலான்னு சொல்லுவாங்ல்லீங்
ஆமா மேடம் ஆமா மேடம்
ட்டு எங்களுக்கு பண்ணுவாங்க ஒரு ஸ்டாக்க வாங்கி அத செக் பண்ண தூ ரெண்டு வருஷ த்துக்கு முன்னாடி எங்யோ வெச்சத அங்க எங்கள கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க கவுண்ட் பண்ணி அதே அடுத்து அங்கே வெச்சிருவாங்க
மேம் இப்போ அதாதா மேம் எனக்கு ஒரு டவுட் மேடம் இப்போ பாத்தீங்னா மேடம் இப்ப எங்கதுல டிப்பார்ட்மெண்ட்ல பாத்திங்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு மேம் அது மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பையரி டேட் இருக்கு மேம் ஆமா மேம் இந்த டேட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணா அதுக்கப்றோ நம் வந்து நாங்க வந்து குடுத்துருவோ அதாவது இல்லல்ல மேம் எப்டினா நாங்க பார்மசி என்ன அவுங்க இவுங்க வராங்க மேடம் பார்மசி சேல்ஸ் பண்ண வராங்கல்ல ரெப்பு நமக்கு அவுங்கிட்டயே நம்ம ரிட்டன் பண்ணிர்லா மேடம் ரிட்டன் பண்ணிட்டம்னா நமக்கு காசு குடுத்துருவாங்க அதாவது எங்களுக்கு தர மாட்டாங்க ஆஸ்பெட்டல மேனேஜ்மெண்ட்டு குடுத்துருவாங்க மேடம் இப்போ நம்ம உங்களுடைய ஆ மேடம் உங்களுடைய ப்ராடெக்ல்லா எப்டி மேடம்
நம்மளோடது பாத்தீங்கன்னா டீலர்ஸ் கிட்ட இருந்து பேச் நம்பர் எக்ஸ்பீரி ஆகற மாரி அப்டி குடுக்க மாட்டோ மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகாது ஆகவே ஆகாதுங்க மேக்ஸிமம் அப்டி ஒன்னு ரெண்டு புராடக்ட்னா நம்மளே நம்ம கம்பெனி நம்மளா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோ நம்மளே திருப்பி வாங்கிப்பங் அத வாங் கி நம்மள டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி அத வித்துருவோ மீன்ஸ் வேற எதாச்சு யூசேஜ்க்கு குடுத்துருவங்க
ஓகே ஓகே மேம் மேம் நீங்க எதாவது சு இல்ல மேம் நீங்க எதா ஸ்பான்சர் அதாவது அந்த வந்து மிச்சமானத வேற யாருக்காவது குடுப்பீங்ளா மேடம் அந்த மாரி எதாவது பண்ணிரு
இல்ல அந்த மாதிரி கெடையாதுங் இது அதெல்லாமே பாத்தீனா காம்பெனி சைடுதா பாத்துப்பாங்க டைரக்டா அவங்கதான் இன்வால்வாய் இருப்பாங்க ஏனா அதுக்கு காஸ்ட் எல்லா எப்டியா இருந்தாலு நெறையா வந்திருக்குல்ல நம்மள உள்ள விட மாட்டாங்க அவுங்ளே ஒரு ஒரு மாரி டீலர வெச்சி அவுங்களே இது பண்ணி அத டிஸ்போஸ் பண்ணிருவாங்க மேக்சிமம் எல்லா கடைலந்து ரிட்டன் வராது மேக் அந்த புராடக்ட் எல்லாமே போயிடுங்க அப்டியே ஒன்னு ரெண்டுனு ட்டு வந்துச்சுன்னா அது நம்ம வாங்கி கன்சிடர் பண்ணி கம்பெனில் இருக்கறவங்க பாத்து செக் பண்ணி எதனால எது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க எதனால இப்டி ஆச்சுன் சொல்லி் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி முடிஞ்ச்சிருச்சுன்னா ஏன் இவ்ளோ நாள் டிலே ஆச்சுனு சொல்லி அந்த டீலர்ஸ் இல்ல டிஸ்டிபியூட்டர்ஸே வெச்சு பேசி பாப்பாங்க அப்ப அடுத்தொளந்து அந்த கரெக்ட் பண்ணிப்பாங்க இப்ப டேமேஜ்டு வாங்னா நம்ளே ரிட்டர்ன் வாங்கிருவோங்
இல்ல மேம் இப்ப அதான் மேம் நா எப்டி கேக்கறனா மேம் ஒரு ஆயில் நிறுவனோ ஒரு ஆயில் நிறுவ நா வந்து கேள்விப்பட் டிருக்கிற பிளஸ் இந்த டீத்தூள் நிறுவனத்தில கேள்விப்பட்டிருக்க அது அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய்ஸ்க்குன்னு பாத்தீனா உங்களுக்கு சப்போஸ் ஈவினிங் டைம் வீட்டுக்கு போறப்போ இந்தாப்பா ஒரு இவ்ளோ ப்ராடக்ட் பண்ணியிருக்குது அத இவ்ளோ ஒரு அம்பது கிராம் வெச்சுக்க பா நீ வெச் சுக்கப்பா அப்டின் சொல்லி
அது சாம்பிளா குடுப்பாங்க மீன்ஸா அது எல்லா த்துக்கு குடுக்க மாட்டாங்க கம் ஆஃபீஸ்ல்ல இருக்க ஒரு பத்து பேத்துக்கு சாம்பிளா குடுப்பாங்க ஆனா நமக்கு அப்டி வேஸ் டே ஆனாலு நமக்கு குடுக்க மாட்டாங்க அது காசு போட்டுதா நம்மகிட்ட வாங்குவங்க ஒரு நூறு ருபா நூத்தம்பது ரூாபானு சொல்லிதா
சேரி சேரி மேம் இந்த இ ப்ராடக்ட் பண்ணறீங்ளா மேம் இப்போ உங்களுக்கு ஒர்க்லோடுங்கிற மேம் உங்களுக்கு காலை மார்னிங் டீ டீ டைமு எதா இருக்கா மேடம் உங்களுக்கு
டீ டைம்னா பாத்தீங்னா ஒரு டீ குடுப்பாங்க கிளாஸ்ல அத குடிச்சிட்டே ஒர்க் பண்ணணு மத்தியானோ அப்படித்தான் குடிச்சுட்டே அப்டியே ஒர்க் பண்ணிக்கலா குடிச்சுட்டே பாத்துட்டே ஒர்க் பண்ணாமல் லோட் எறங்கிட்டே இருக்கு செக் பண்ணும்
சேரி சேரி மேடம் சேரிங்க மேடம்
பின்னால ஏத்தணு பிக் லிஸ் பிக்கப் லிஸ்ட் இருக்கு அதெல்லா செக் பண்ணீங்க அப்டியே ஏத்திட்டே இருக்கணு அப்போ அவனு இல்லைன்னா நம்ம வேலை செய்றவங்க நம்மக்கிட்ட ஓ பி அடிச்சுடுவாங்கல்ல அதனால அவுங்கள செக் பண்ட்டே பின்ன தாயா டீ குடிச்சுட்டு அப்டே பாக்கணுங்க
சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் மேம் இப்போ அதா மேடம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கனா மேடம் இங்க உங்க எம்ப்ளாய்ஸ் இதுனு ஒகே பெனிஃபிட்ஸ்னு வேற எதாவது பண்றாங்களா மேடம்
என்னங்க
உங்க எம்ப்ளாய்ஸ் அதாவது நீங்க வேல செய்ற எட எடத்துல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு எதா பண்றாங்களா மேம் இந்த ஆல்ரெடி நூறு ரூவா
பிஎஃப் அந்த மாரிலாந்தாங் அது நர்மலா இல்ல இல்ல வேற எதுவு இல்லைங்க இப்போதக்கு ஆ அது மாஸ் ஆமா ஒர்க் ஒர்க் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா மாஸ்க் மட்டு இருக்கு
சேரி மேடம்
அ கேப்பு பாத்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருக்கறவுங்க போட்ருப்பாங்க
ஓகே ஓகே மேடம்
நம்ம குடோன்ல எறக்கறது மட்டுதா வேல இப்போ இங்கே பாத்தீங்கன்னா பிளான்ட்டு வேற ஒரு பக் கோ இது ஒரு வேற பக்கோ அத செக் பண்ணி ஏதோ ஏ ஸ்டாக் கு ஒரு வேர்ஹவுஸ் மாரி எறக்கி வச்சிறணு நம்ம அது முடிச்சுட்டு அதுல வந்து அடுத்த நாளே எங்களுக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்டும் பின்ன மந்த்யெண்டு மட்டுதா நறைய லோடு வரு லோடு ஏத்தணு நம்ம வேற வேற நம்ம பாத்திங்கன்னா இன்ட்ரெஸ்டேட் பண்ட்டுருக்கோ லோக்கல் பண்ணிகிட்டு இருக்கோ பின அதர்ஸ் ஸ்டேட்டும் பண்ணிட்ருக்கோ பின்ன நேஷ்னலாவும் பண்ணிடுருக்கோ
பரவாயில்லங் மேடம் மார்கெட்டிங் அப்ப பெருச இருக்கு மேடம் மார்கெட்டிங் மேனேஜர்
ஆ மார்க்ட்‌ எல்ல பெருசா அவுங்க ஆக்சுவலி ஒரு பிராண்டடு நல்ல பிராண்டடான ஒரு இது
சேரிங்க மேடம் சேரி மேடம்
ம்
மேம் இப்போ பாத்தீன்னா நமக்கு உங்களுக்கு சப்போஸ் இந்த ஊர்ல இல்ல இந்த கம்பெனி இதே கம்பனி வேற ஊருக்கு நா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா போயிருவீங்க ரெடியா இருங்க ஓ
நாங்க இங்கே இருக் கறதே கொஞ்சோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல நீங்க அதுக்கெல்லா போறக்கு ரெடிங்களா
மேம் நா ஆல்ரெடி அப்ராடு ட்ரை பண்ட்டுதா மேடம்
ஐயோ அ தயவுசெய்து போயிருங்க நானு அதா பண்ணிட்ருக்கே எப்படியா இருந்தாலும் போயிடணு
சொல்ல வரே மேம் இப்ப என்னாய்ச்சுனா மேம் வீட்ல வந்து ஓல்டு ஓல்டு ஏஜ் ஃபர்சன் மேல அவ நீ என்னைய விட்டுட்டு எங்க போறீங்கன்னு சொல்லி ஒரு மிரட்டல் மேடம் ஆமா அன்பு மிரட்டல் அன்பு மிரட்டல் மேடம் ஆமா மேடம் அதனால இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி ஆ மேடம் ஒருடு ஒரு டிஸ்ட்டிக்ல போய்ட்ரு தெரியாம போய் பாஸ்போர்ட்டு எல்லாமே போய் எடுத்துட்டு வன்ட்ட மேடம்
ஓகே ஓகேமா
ஸ்டிக் பக்கத்து டிஸ்ட்க்கில் அங்க தா மேடம் நமக்கு இருக்குது அங்க போயிட்டு நம்ம எல்லாமே த ப்ராசஸ் பண்ணி இப்ப வீட்ல திடீர்னு பாத்த பிசி வந்து நிற்கிறார் மேடம் என்னன்னு பாத்தா வீட்ல பயந்துட்டாங்க ஆமா மேடம் ஆமா மேடம் பே ஆ பேரு சொல்லி கொஞ்ச ஆளு கொஞ்ச நல்லா மொறப்பா பேசுறதுக்கு மேடம் வீட்ல ஒரு மாரி அப்பற கேக்க ஆரம்மிச்டாங்க ஆமா மேடம் அவரு வந்தோனே தம்பி ஃபோட்டோ எடுக்கனு வாப்பானு நிக்கவெச்சுட்டாரு ஆனா கடைசி வரை சொல்லல அதா மேடம் அப்ற கண்டிப்பா மேடம் ஈவ்னிங் தா மேடம் அப்பற சொன்ன நா
அதா பின்ன ஊர்காரங்ளே எதிர்பா பாத்திருப்பாங்களே ஐயோ இவ என்ன தப்பு பண்ணிட்டா
இல்ல மேடம் நம்ம ஊரு கிராமனால சுத்தி ஒரு நாலஞ்சு பாட்டி வயசான பாட்டியெல்லா வந்துட்டாங்க
அவுங்க போதுமே அவுங்கதா மெயின் கேமரா
அதா மேடம் இப்ப என்ன ஆயிருச்சுனா மேடம் சேர் தம்பிக்கு அதா மேடம் தம்பிக்கு என்ன ஆயிருச்சு தம்பி என்ன திடீர்னு இவ்ங்க வந்திருக்காங்க காக்கி சட்டக்கார வந்திருக்காங்க என்னாச்சு தம்பி என்னாச்சு என்னாச்சுனு அப்டி அதனால மேடம் இப்ப எடுத்து ப்ராசஸ் பண்ணி எல்லா வச்சுருக்க ரெடியா இருக்கு மேடம் ஓ சேரி ஆமா மேடம் சேரின் சொல்லி எல்லா பண்ணியாச்சு மேடம் எல்லாமே ரெடியா இருக்கு
அ ஓகே ஓகேங்
அங்க இதுக்கு அப்ளே பண்ணிட்டே மேடம் நம்மளோட நேர பாருங்க மேடம் அங்க ஒரு சா ஃபாரின் கம்பெனி வந்து இழுத்து முடிட்டாங்க மேடம் இன்னு ரெண்டு கம்பெனிக்கு அப் அர ரெண்டு கம்பெனிக்கு அப்
அப்ளே பண்ணி ரெண்டுமே போட்ருங்க நானு எடுத்து வெச்சிருக் கே சான்ஸ் வரம்போது அப்டியே அப்ளை பண்ணி அப்டியே போ வேண்டியதுன் ஒரு
ஆ மேடம் இப்போ கூட நேத்து கூட ஒரு பிரதர்ட்ட பேசுனே மேடம் அந்த மார்ல்ல டக்கு டக்கு னு எதனா ப்ராசஸ் பண்ணி போயிறாதீங்க மாட்டிக்குங்க அங்க போய் ஆடு ஆ மேடம் ஆடு ஆடுன்னு ஒன்
க் லோடு ஜாஸ்தி தா வீட்டுக்கு வர முடியாது
இல்ல மேம் அங்க ஒர்க் லோட்லா பிரச்சன இல்ல மே நமக்கு நமக்கு எதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிர்லாங்க அங்கெ அங்க போன ஆடு ஒட்டக மேய்க்க விட்ருவாங்க மாட்டிக்காதீங்க
புரிஞ்சுது புரிஞ்சுது
ஆமா மேடம் அந்த மாரி சொல்ட்டாங்க மேடம் ஒர்க் லோடும்போது நம்ம எது சாப்டாம கூட எதோ பண்ணிக்லானு வைங்க ஓட்டியப்ப ஆ மேடம் ஓட்டியா நமக்கு பண்ணிக்லா மேடம்
ஓகே ஓகே
ஓகே ஓகே
ஓக் ஓகே ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச்சுங்க ஓகேங்க